ஹலோ
கேக்குதா
ஹலோ கேக்குதா
ம்
ஹலோ
கேக்குதா
கேக்குதா ஆ இப்ப கேக்குது உங்களுக் கேக்குதா நாப் பேசறது
ம் வர்து
என்னப் பண்றீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டு படுத்துட்ருக்கே
அதுக்குள்ளைவா
அதுக்குள்ளயேவா?
ம் ஆமா. அப்பிடியா ஓகே ஓகே ஓகே. அப்றோ என்ன சாப்பாடு? தோசையா, இட்லியா, சப்பாத்தியா, பரோட்டாவா
தோச தா.
தோச
நீ என்ன சாப்ட.
நா என்ன சாப்டே இட்டாலி.
ம்.
இட் இட்லி சாப்ட்டே.
ம். சரி.
செரி அப்றோ பேயெல்லா என்னாச்சு பேய் இருக்கா இல்லையா போயிருச்சா?
என்னமா?
ம் ஆமா பின்ன.
இப் எப் அதெல்லா போயிர்ச்சு அதெல்லா முடிஞ்ச்சு.
போயிருச்சு நெக்ஸ்ட்டு எப்போ வருமா?
ஆ நெக்ஸ்ட்டு டூர் போனா வரு. நீ வரியா கூட வந்துரு உனக்கு.
நா வர்ல எனக்கு பேய பாத்தாலே பயோ.
ம். தனியாதான படுத்துருக்க வரு பேய் வரு பக்கத்ல.
அதெல்லா வராது.
வரும் பாரு.
வராது வராது.
எப்டி வராதுன்
என்ன சுத்தி ஆள் இருக்காங்கன்னு பேய் எது வராது.
சுத்தி ஆள் இருக்காங்க ஆனா எப்டி மேல இருக்காங்களா கூடப்படுத்திருக்காங்களா?
எஸ் ஆமா ரைட்டு லெஃப்ட்டு அப்டின்னு
ஒரு கேங்காவே
ம் ஆமா.
அப்ப கண்டிப்பா பேய் உன்னதா தூக்கு.
செரி தூக்குனா பாத்துக்கலா.
ம்.
பேய் தூக்கும்போது பாத்துப்போ.
பேய் தூக்குனாதா நீ எங்க பண்ணபோற. உனக்குதா எதுமே தெரியாதே.
ம் ஆமா ஆமா.
நீதா டோ ஓ சொல்லு
எப்டி?
பேய்தா உனக்குள்ள வந்துருச்சுனா உனக்குதா நீ யாருன்னே தெரியாதே மொத
அது செரி நல்லதுதான நாப் நா எல்லாத்தையு ஏ ஒடம்புல பேய் பூந்துருச்சுனா எல்லாத்தையு அடி அடினு அடிச்சு வெளுத்து கட்டிருவன்ல.
அது அடிக்கர்து அடிக்காது அது அது உன்னதா டேமேஜ் பண்ணு.
அது செரி
ஆமா
செரி பண்ணுனா பண்ணிட்டு போது அது வாட்ல பண்ணிட்டு போது
அப்பறோ சூடே வராது பயப்படாத சும்மா பாத்தே
ம் நா ஏ பயப்பட போறே
பேய்களுக்கு வந்து அவுங்களுக்கு புடிச்சவுங்க ஆ அவுங்க அந்த மாரி இருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா தா உம்மேல போவு சும்மாரானவங்க ஃபோரிங்கா இருந்தாலா போவாது அதுக்கு ஒரு என்டர்டைன்மென்ட் வேணுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா அது செரி இங்கே வேற நாய் எழுவுது ஐய்யோ நா எட்டு மணிக்கு பேய்கத தெசோந்தே நா எட்டு மணிக்கு பேய் கத சொன்னாவே பயப்புடுவே இல்ல இந்த டைம்ல சொன்னா அவ்ளோதா அதுக்கப்பறோ ஃபோர்வைய போட்டிட்டு தூங்கிருவே மொபைல் எல்லாத்தையு தூக்கி போட்டுட்டு
சே லூசு
லூசு
மொதப் ஆ பயமே நம்மள பாதி காலி பண்ணிடு ஒரு நாள் நானு பயந்தே அதுக்கப்பறோ ஓகே இதுதா அப்டின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வன்டே
அது செரியா ஆ ஆ ஓகே ஓகே நல்லதுதா
முடுஞ்சா பேஜிங் என்னாச்சு
என்னது
தலைகிட்ட பேசி முடிச்சுடிங்களானு கேட்ட
ஆ அதல்லா பேசி முடுச்சாச்சு
ம்
எனக்கு அப்பவே தூக்கோ வந்துருச்சு அதுனால வச்சுட்டே அதுக்கப்பறோ இப்போ வந்த தூக்கமு போய்ருச்சு
ம்
ஆமா சாப்ட சாப்பாடே ஜெரிச்சு அடுத்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சி
ஏம்மா நீ சாப்புர்ற ரெண்டு இட்லி எப்புடிம்மா ஜீர்ணம் ஆவாம இருக்கு ஆஃப்னவர்ல இதாயிடுமா
ஆமா சீக்கிரம ஜீரணமாயிடுச்சு இப்ப பசியோ பசி
ம் எதாவது இருக்கானு பாரு போய்
இதுக்கப்பறோ எங்க போய் பாக்குறது நா மாடில தூங்குறே கீழ பொயிட்டு என்ன இருக்கு ஏது இருக்குனு எப்ப பாக்குறது அதெல்லா யாராவது எடுத்து மேல ஃபுல்லா ரூம்புதா அதுக்கு இதுக்கு மேல இதுக்கு மேல மொட்டை மாடி இருக்கு ஆமா
ஆ மேல ரூம்ல
ம் ஆமா ஆமா
சேரி சேரி கூட யாருத்
அக்கா தங்கச்சி
ஓ எல்லாரு குரூப்பாதா படுத்துருப்பீங்க
அம்மா ஆமாம் எல்லாரு கொழந்தங்க
ம்
எல்லாரு சேந்து தா தூங்குவோ
நீ போன் பேசுறத என்னை கேக்க மாட்டாங்க
நா ஒர்க் தான பண்ற
ம் அவங்களுக்கு தெரியுமா
ம் ஆமா இது எய தங்கச்சியோட ஐடி தா அதுல இருந்துதா கால் பண்ற
ம்
ஆமா
இது ஒருக்கு இதா என்ன சொல்லு
நாளைக்கு காலையில வேற சீக்கிரமா எழுந்துச்சிட்டு ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு போறத நினைச்சாலே கடுப்பா இருக்கு
எய
ஏய சனி ஞாயிறு எப்பதா வரப்போது அப்பதா நல்ல தூங்கலா இஷ்டத்துக்கு ஒம்பது மணி பத்து மணி வரயு தூங்கலா
ம்
அப்டிங்கிறதுனால நாளைக்கு வேற வெள்ளி கிலமயா
ம்
சோ
வெள்ளி கிழம என்னாது தொழுவரதுருக்கா
ஆமா அது மதியான தொழுகுவோ கால்ல எந்துச்சுட்டு வந்துருவ பன்னெண்டு மணிக்குல்லா வந்துருவ வெள்ளிக்கிழமன்னா பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு விட்டு இங்க பிரே பண்ணிட்டு அதுக்கப்பற சாப்புட்டுட்டு திரும்ப ஒனே முக்காளுக்கு கிளம்பிடுவ ஸ்கூலுக்கு போய்ட்டு அங்க போய் பாட நடத்தணு இந்த பிள்ளைங்களோட கத்து கத்து கத்து கத்துன்னு கத்தணு தொண்ட தண்ணி எல்லா வத்தி போயிரும் அதுக்கப்பற நம்ம ஒன்னு சொல்லிக் கொடுப்போ அதுங்க ஒன்னு சொல்லுங்க எம்மாடி
ம்
நீண்டுக்கிட்டே போவு லிஸ்ட்டு
ம்
உங்களுக்கு நாளைக்கு ஒர்க் இருக்கா பேஃபேசியல் ஒர்க்கு எல்லாத்தையு பலபழ ஆக்கி வுட்ட விற வேல தா கருப்பா வர்றவங்கள கூட வெள்ளயா மாற்றி விட்டுற வேல தானா
ஆமா
அது செரி ஆஹா
காலையில போனோனே சொல்லுவாங்க ஏதாவது புக்கிங் இருக்கா அப்பாயிண்மெட் இருக்கா பாத்துட்டு எங்க போறோமா அங்க போன்னு
அது சேரி ஆஹா
இப்ப புதுசா மசாஜ் எல்லா ஆட் பண்ணி வெச்சிருக்காங்க சாவடிக்குறாங்க நம்மல
அது சேரி இந்த இதுக்கெலா திரும்ப நம்ம கத்துக்கிட்டு தா வேலைக்கு போனுமா
ஆமா இது சும்மா நம்ம ஏதோ ஒண்ணு போயி இது பண்ணி பண்ற மார்ல்லா கெடயாது காசு தா கரெக்டா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணு எது பாயிண்ட்டு எங்க அழுத்தணு எங்க பிரஷர் குடுக்கணு
வெள்ள‌ வெள்ளயார்துக்கு எதாவ்து ஒரு ஐடியா சொல்லுங்ளே
வெள்ளயாறதுக்கு கிரீம் நறைய இருக்கு எக்கசக்கமா ஊர்லாப்பட்ட லோரியல்ல நறைய பிராண்ட்ருக்கு
பிராண்ட்டு
லோரியல நீங்க வாங்கி யூஸ் பண்ணாலே போது அதுவே அதுல
எனக்கு இந்த கிரீம் போட்டாகுறது நா பவுடரே யூஸ் பவ்டர் கூட யூஸ் பண்ண மாட்டே ஒன்லி ஒன் ஹோம்மேடு ஷோப்பு
இந்த முந்தானிமெட்டி அது மாரியா
ஆமா குப்பைமேனி சோப்பு அது மட்டு தா நா இவ்ளோ நாள் யூஸ் பண்றே அத தவிர வேற கிரீ மா பவுடரா அதா இதா எதுமே கெடயாது நாட்
மொகத்துல பிம்பிள்ஸ் அந்த மாரி எதுவு இல்லயா ஒனக்கு
எதுமே கெடயாது அந்த மாரி பிரச்சன எதுமே எனக் கெடயாது எப்போமே எ ஃபேஸ் வந்து சாஃப்டா தாருக்கு
நேச்சுரல் பியூட்டி அப்ப உங்ளுக்கு தேவப்பல்ல மேக்சிமம் எப்டி தெரிமா எனக்கு தெரிஞ்சு ஆன்டிஸ் தா யூஸ் பண்றாங்களாமே எப்டியு ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்காங்க பா த்தியா அவுங்கதா அதிகமா கேக்குறதே இதெல்லா மேக்சிமம் இந்த சில் வய்சு பொண்ணுங் கூட கேக்க மாட்டுதுங்க அந்த தேர்டி ஃபைவ் ஃபார்டி க்கு அந்த மாரி அதுங்கதா ரொம்ப மேக்கப் பண்ணுதுங்க
ஆன்ட்டிங்க அது சேரி ம் தாங்க முடில்ல அப்படியா அது செரி ஓகே ஓகே ஓகே நாங்கள்லா அதுல்லா மேக்கப்னா என்னன்னே தெரியாது எது பண்ணு எனக்கு புடிக்காது மேக்கப் பண்றதுலா புடிக்காது நேச்சுர ல்லா ஆகணு கலரா அந்த கேரட் ஜூஸ் குடிச்சு அதுக்கப்றோ பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு இந்த மாரி குடிச்சு அப்டி கலர் ஆகணு அந்த மாதிரி ஒரு கலர் ஆகறதுக்கு ஒரு ஐடியா சொன்னா ஓகே தா அத விட்டுட்டு
யாது கிரீம் பண்ணி கேக்குறியா ஊர்லாப்பட்டது இருக்கு எதாவொண்ணு இருக்கு
அது எல்லாத்தையு நீங்ளே அது எல்லாத்தையு நீங்ளே ஒங்களுக்கு தானே நீங்ளே யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கல்லா வேணா
பைத்தியோ எனக்கெதுக்கு நா போடுவே அப்பப்ப
அது செரி இந்த வய்சுல கூடவா வய்சாயி போனதுக்கப்றமா ம் ஆமா
யாருக்கு வய்சாயிர்ச்சு
நாப்பது வய்சு இருக்கும்ல
யாருக்குமா
ஒங்ளுக்கு தா
என்ன பாத்
என்ன பாத்தா அப்டியா தெர்து ஒனக்கு இத்தன
ஏ அப்டியே அம்பதுனு சொல்ட்டுக்கோ குழில கொண்டு போய் பொதச்சுரே
போய்‌ பொதச்சுரு ம் அம்பது அறுவது இருக்கு தா பாக்கைல அப்டிதா தெரிது
சேரி சேரி ஓகே நம்புறே
ம் ஓகே
அம்பது அறுவது நாப்பது ம் சேரி மேடம்க்கு என்ன ஒரு இருவத்தஞ்சு இருக்குமா
ஆ இருக்கு இருக்கு இருக்கு
எத்தனோ
எத்தனோ என்னது தொண்ணுத்தி ஏழுனா
நைன்டி செவன்
எஸ்
நா நைன்டி டூ
அ அப்டியா நம்பவே முடியலியே
நைன்டி டூ நீ நைன்ட்டி சவனுங்க உன்னோட அஞ்சு வயசு மூத்தவ நைன்டி செவன்னா உனக்கு என்ன ஏஜீ
என்ன ஒரு நாப்பது இருக்குமோ என்னவோ
பைத்தியக்காரி உனக்கு கேட்டா என்னய கேக்குற
எனக்கு அம்பது இருக்கு சேர் நா கூப்புட்றே
இன்னாச்சு
அப்பறோ பண்றே
செரி
பாய்